சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க மிகவும் பிஸி
ந நல்லாயிருக்கே சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டேங்க நீங்க சாப்டிங்களா தூங்குறா
ஆ சாப்
ஓ செரி செரி என்ன சமச்சீங்க
நா ஒன்னு சமக்கலங்க காலையில தோசதா ஊத்துனே மதியத்துக்கு சாப்பாடு இருக்கு அவ்ளதா அப்பிடியே இப்ப இன்னு பாத்தரங்கலா கடக்குதுங்க அதுதா கொஞ்சொ வாஷ் பண்ணணு
சேரி சரிங்க எங்கங்க வேல செய்யறதுனாவே கடுப்பா இரு க்குதுங்க வேல செய்யறதுனாவே கடுப்பா இருக்குதுங்க
ஆமா ஆமா
ஹ்கும்
இப்பலா நாங்களா வெளியலா போறலங்க வெளிய போகும்போதெல்லா அந்த காத்து இப்ப நம்ம ஊர்ல அடிக்கிற காத்தெலா நல்லாயில்ல இதே அந்த மல மேல போம்போதெல்லா அந்த காத்து அப்டியே ஜில்லுன்னு மேல படும் போது அது அவ்ளோ ஒரு ஃபீல் அது எப்டி சொல்றதுனே தெரில எனக்கு அவ்ளோ ஒரு நல்லா இருக்கு அதுவு அந்த கார்லெல்லா போக கூடாது பைக்ல மட்டு தா போகணு கார்ல எல்லா போனோம்னா அதுக்கு நாம வீட்லயே இருந்துக்கலாமே எல்லா விண்டோவு சாத்திக்கிட்டு எல்லா அந்த ஒவ்வொரு குடோன்ல உக்காந்து போற மாரி அந்த ஏசி காத்த நம்ம வீட்லயே வாங்கிக்கலாமே கார்ல அந்த ஏசி தா ஓடு து அந்த ஏசி காத்து வீட்லயே வாங்கிக்கலா எதுக்க அந்த கார்ல போயிட்டு
ஓ சேரி செரி
அப்பின்னா நம்ம அங்க போய் ஸ்டே பண்ணி நம்ம அங்கேவா சுத்தி பாக்குறத விட நம்ம இங் இங்கருந்து மேல போகும் போகவே அப்பதா நமக்கு அந்த கிளைமெட் டக்குன்னு சேஞ்ச் ஆகுறது தெரியு ஏனா கீழே வந்து ஹீட்டா இருக்கா மேல போக போக அப்டியில்ல அப்டி ல கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிக்கு அந்த கூலிங்கு
ஆமாங்க
அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வரு அப்டியே ஒரு அந்த டெர்ன்லே கொஞ்சோ நிறுத்தி நம்ம அந்த வியூலா பாத்துக்கிட்டு
வாச்சிக்கிட்டு
ஆ அதா அங்க ஒரு கொஞ்சோ ஃபோட்டோஸ்லா அது எடுக்குறே இது எடுக்குறே இந்த போஸ் நல்லா இருக்கா அந்தப் போஸ் நல்லாயிருக்கா அப்பிடியெல்லா
போகலாங்க நம்ப ஹஸ்பண்ட் பிள்ளையோட போனோங்க வேற யார் கூடையு போ கூடாது
ஆமா
அப்டி போனாதாங்க நம்மளுக்கு கரெக்டா இருக்
தனியா பிரைவேசியா இருக்கு கொஞ்ச வந்து நமக்கு நமக்கு புடிச்ச மாரி நமக்கு நம்மளா இருப்போ
ஆமாங்க
இப்போ நமக்கு இங்க போணும்னு தோணுச்சுன்னா நம்ம டக்குன்னு போலா ஒ டக்குன்னு வர்லா இது பண்லா இதே ஒரு நாலஞ்சு கேங் கூட போனோ வெச்சிக்க ஏய் நா வர்லப்பா இங்க வர்லப்பா அங்க வர்லப் பாம்பாங்க இல்ல அப்படியு நாங்கள கூட்டு போனாலு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆ திடீனு நா கொஞ்சோ கழம்பறதுக்கு லேட் ஆயிச்சு அது ஆய்ச்சு நம்ம ஒரு டைம் சொல்லி களம்புவோ இந்த டைமுக்கு போனா அங்க கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு இந்த டைம்ல போய் பாக்கலா ஏனா இதுக்கு முன்ன நம்ம போயிரு போனா நமக்கு தெரியு ஆனா அவிங்க அப்பதா வந்து வேணுக்குன்னு லேட் பண்ணுவாங்க அப்பதா சாப்ட போலாம்பாங்க அப்றோ கொஞ்சோ ரெஃப்ரெஷ் பண்ட்டு போலாம்பாங்க அங்கங்க இல்லனா சார் கூட வந்தா கூடவே வருணுங்க ஒன்னு ஒரு டைமு ரொம்ப பின்னாடி வருவாங்க என்ன ஒரு டைம் எங்ளுக்கு முன்னாடி போயிருவாங்க
ஓ
ஒரு கேங்கா லைன் பை லைனா வர்ணு இல்லைனா அப்பதா நல்லா இருக்கு
ஆமாங்க
இப்ப யாராவது வண்டி நிறுத்தணு நிறுத்தணுனா ஆரன் அடிச்சு நம்ம சொன்னம்னா எல்லாரு நிக்கணு நீங்க மட்டு போங்க நா பின்னாடி நான் வர அப்டினா அது எப்டி அவிங்க
அதுவு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு எடோ போகணுனு ஆசயா இருக்கு இப்போ நம்பளே வாங்க போலா அப்ன்னா இல்ல அங்கெல்லா வேணா இப்டி அப்டின்னு எதாவது சொல்வாங்க இல்ல அப்றமே போயிக்கலாமாங்க இல்ல நா வர்ல நீ வர்லம்பாங்க இல்ல நம்ம போம்போது பா போலா அப்டிம்பாங்க
அடுத்த டை எப்டினா என்ன சொல்லுவாங்கனா இல்ல இந்த எடத்த விட இந்த எடோ நல்லா இருக்கு நா போயிருக்க இங்க வாங்க போலா அப்டிம்பாங்க ஆனா எப்டினா பாக்காத எடத்துக்கு போறதுக்குதா நம்ம இங்க வந்து இவ்ளோ தூரோ செலவு பண்ட்டு போறோ அவுங்க எப்டி செலவு பண்ட்டு வராங்க அதையே ஈக்குவலா நம்ம செலவு பண்றோ அப்டியாங்ம்போது நம்ம திருப்தியா பாத்துட்டு நம்மளு ஓ நம்ம செலவு பண்ண காசுக்கு ஓகே அப்டின்னு கொஞ்சோ ஒரு மனசு திருப்தியா இருக்கு
ஆமா இதா அவுங் அவிங்க சொல்ற எடத்துக்குனா ஆமாங்க அவிங்க சொன் நம்ம சொல்ற எடத்துக்கு வரமாட்டாங்க அவிங்க சொல்ற எடத்துக்கு நம்ம போற மாருக்கு அதுவு எனக்கு இப்ப நீ சொல்ற எடத்துக்கு நா வரனா அப்ப நா சொல்ற எடத்துக்கு நீயு வரணு
ஆமா
அந்த மார்ரி இருந்தா தாங்க கரெக்டா இருக்கு அவிங்க சொல்றதேதா அ நம்ப போற மாரி இல்லா நம்ப சொல்ற எடோ என்னமாங்க நம்ம போம்போது போய்க்லா அப்றோ அது அப்டிதான்றுக்கு அப்டி போய்க்கலாம்பாங்க சேரி அப்டின்னு நம்மளு விட்டு குடுத்துனா கடைசில என்ன ஆயிரு தெரியுமாங்க அவ்ளதா
டைமாச்சு வாங்க
டைமாச்சு நைட் ஆயிருச்சு வா இன்னொரு நாள் பாத்துக்கலா அடுத்த டைம் வரலான்றுக்கோல்ல அப்ப பேசிக்கலாம் அப்டிம்பாங்க நம்மளுக்கு வெறி ஆகு அப்பதா ஆயிரு
அது சொல்லபோனா நம்ம தனியா போறதா நல்லதுங்
ஆமாங்க அந்த இதுல சொல்லுவாங்ல்ல அது மாரி சந்தானோ சொல்ற மாரி இதுக்கு சை இல்ல விமலு இதுக்கு பருத்தி மூட்ட குடோன்லயே இருந்துக்கலால்ல இருந்திருக்கலாமே அப்டிங்கிற மாரிதாங்க இருக்கு அதுக்கு நா பேசாம வீட்லயே இருந்திருந்தா கூட
செலவு ஆகாமயதையாது இருந்திருக்கு செலவு பண்ட்டு இவளோ தூரோ போய்ட்டு டயர்டு ஆகி நம்ம எக்ஸ்பர்ட்டான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போக முடிலன்னா அது எதுக்கு நம்ம போய்ட்டு
ஆமாங்க அதே மாரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லயு ஒரு சிலர்ல்லா வா அங்கதான வா போலா அப்டின்னு சொல்றீங்கவளூ ஒரு சிலர் இருக்காங்க அங்கெல்லா வேண்டா இங்க போலா நல்லா அவிங்க சொ அப்டின்னா அந்த மாரியு இருக்காங்க ஹ
அது வந்து எப்டின்னா நா சொல்ற எடத்துக்கு போலா நீ சொல்றதுக்கெல்லா வர முடியாது அப் டிங்கற மாரி நான் தான் டான் அப்டிங்கிற மாரி இல்ல இருக்காங்க எப்டின்னா எல்லா கேங்லயுமே இது மாரி இருக்காங்கங்க
ஆமாங்க இப் இது என்ன எல்லாரு ஒன்னா போயி ஒன்னு ஒன்னு வந்து எல்லாரு ஒன்னா சேந்து போலா இன்னு கொஞ்ச நல்லாருக்கும் ஜாலியா இருக்கு எல்லாத்தோடயு சேந்து போறது ஜாலியா இருக்கு ஃபன்னா இருக்குன்னு போறது உன்னொன்னு இப்ப நம்ப இப்ப நம்ப நார்மலா இங்கருந்து ஒரு எடத்துக்கு போனோம்னா பத்தாயிரூவா ஆகுதுன்னா இப்ப ஒரு நாலஞ்சு பேர் வராங்கன்னா அதுலயே ஸ்பிலிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆளுக்கு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா அப்புன்னா நம்பளுக்கு காசு கொறையு ஆ நம்பளுக்கு இதாவு இருக்குல்ல அந்த மாரிதாங்க அந்த மாரி தானங்க இப்ப நார்மலா எல்லாரும் போவாங்க
ஆமா எப்டின்னா சாப்பாடுமே நம்ம எல்லா ஒரே இதா சாப்புறோன்னா சாப்பாடு ஷேர் பண்ணிக்கணு ஆ ரூம் ரெண்ட் மட்டுமே ஆ தனியா ஒரு ரூமு வந்து காட்டேஜ் மாரி எடுத்துப் பாங்க அந்த மாரி கூட எடுத்துக்கலா
ஆமாங்க இப்போ இப் இங்க போறதுக்கு பத்தாயிரூவா இப்ப நம்ப நம்பளே மட்டு எங்க போறது நம்ம மட்டும் போயிட்டு வந்தா ஒரு மார் இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தா நல்லா ஜாலியா இருக்கு அவிங்களு வர மாரி இருக்கு நம்பளுக்கு காஸ் கொறையு நல்லா ஃபன்னாருக் கு இன்னு கொஞ்ச இதாருக் அப்டிங்கறதுக்காக தானங்க எல்லாரு சேந்து போறது ஆனா நம்ப போற நம் நம்பளு காஸ் குடுக்குறோ அவிங்களு காஸ் குடுக்குறாங்க நம்ப விருப்பப்பட்ட எடத்துக்கே போ முடியாத மாரி ஆயிருங்க நீங்க சொன்ன மாரி கடுப்பா இருக்கு அதுக்கு நானு பத்தாயிரூவா போனா போதுன்னு நம்ப மட்டு தனியா போயிட்டு வர்லாங்கற மாரி ஆயிருங்க அந்த மாரி நெனைக்க வச்சிருவாங்க
ம் அதுக்கு நம்ம எதுவு பண்ண முடியாது அது வந்து ஒரு சில பேர்த்தோட தனிக்கொணன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி
அதா அந்த மாரி ஒரு வேல நம்பளுக் காசு ஒரு வேல நம்ப அப்டி இப்ப ஒன்ன நம்ப மட்டு போவ முடிஞ்சுதுனா போலா ஓ தனியா காஸ் பத்தல இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போலா இல்ல அவிங்களு அந்த சமயத்துல வரேன்னாங்க எல்லாரு ஒன்னா சேந்து போலான்னா நம்ப என்ன பண்ணுன்னா இல்ல அந்த எடத்துக்கு போயேதா ஆகணு அப்டின்னு நம்ப விடாபிடியா நிக்கணு இல்ல நம்ப ஹஸ்பண்டுட்ட சொன்னா அவிங்களு இல்ல எனக்கும் போவுணுன்னு அவிங்களு சேந்து இது பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்குங்க
ம்
கேக்குதுங்களா
அதுக்கு வந்து அவிங்க வந்து ஒத்துக்கணுமே
ஆமாங்க அவிங்க ஒத்துக்கிட்டாலுமே அவிங்க வந்து இது பண்ணிட் ஓ ஏய் இங்க போய்ட்டு போலா இது இப்டி ஒன்னுமே தெரியாதுங்க தெரிஞ்ச மாரி எல்லா பண்ணுவாங்க ஒரு சிலர்லா அப்போ நா இல்ல அங்கியே வே அப்பதா தெரியு அவிங்களுக்கு ஒரு எடத்துக் போலான் ஆசப்பட்டு போலினா எப்டி இருக்குன் தெரியு
ஆமாங்க
போம்போது எதுக்கு அப்டின் நம்ப நெனைப்போ ஆனா ஒரு சிலர் லா போலாங்க போலா போலாம்னாங்க ஒருத்தர் மட்டு அத வேண்டான் சொல்லி கடைசில அந்த இது லீவே கேன்சல் பண்ணி வுட்ருவாங்க இப்போ ஒர் ஏழெட்டு பேர் போறோன்னா அந்த ஆறு பேரும் ஏழு பேரும் போலாம்பாங்க ஒரே ஒரு ஆளு இல்ல வேண்டா இங்கப் போய்ட்டு வந்து இங்க போய்க்கலா அப்டின் சொல்லுவாங்க எல்லாரு ஒகே சொல்லே அந்த ஒர் ஒரு ஆளால இதா இதாகு இதே இது அந்த எடத் ஒண்ணு தெரியாது ஜாலியா போய் அவிங்கிட்ட மறுபடியு பேசுவாங்க இதா நம்ப அந்த மாரி பண்ணிட்டோன் வைங்க ஒருத்தர் போலான் சொல்லி மீதியெல்லா வேண்டான் சொன்னாலுமே அந்த எடத்துல நம்பதாங்க வில்லியா தெரிவோ
அது அப்டிதாங்க இது வந்து இயர்க்கேங்க நமக்கு உண்டானதானே அது ஏ விடுங்க அதபத்தி ஏன் பேசிக்கிட்டு
நான் அந்த ஃப்ரெண்ஸோட போறதே வெறுத்துட்டேங்க இல்ல இல்லைங்க நா அந்த மாரி ஃப்ரெண்ஸோட போறதையவே வெறுத்துட்டே போனா இனிமேல் ஃபேமிலியோ
ஆமா ஏனேன ஏனே கேட்டா நானு அதுதா சொல்லுவே நா தனியா போன்தா நா எதிர்பாப்பே தனியா போனோம்னா நா கொஞ்சோ நல்லா இருந்துக்லா இன்னு விட்டா நம்ம பாக்க வேண்டியது நெறைய இது இருக்கு
உம் சொன்ன மாரிங்க
போனா அது நமக்கு புதுசா ஒரு அனுபவன் வச்சுக்கோங்ளே நாளைக்கு வந்து எப்டின்னா இப்ப இருக்கிற மாரியே நாளைக்கு இருக்க மாட்டோ இப்ப நாளைக்கு நம்ம புள்ள ங்க வளந்துச்சுங்கன்னா நம்ம ஃபேமிலியா நம்ம தா கூட்டுப்போனு இப்ப நம்ம தனியா போனாதா வந்து நெறைய விஷயம் கத்துக்க முடியு நெறைய இது இது பண்ணிக்க முடியு அப்ப போனோம் வச்சிக்கோ எல்லாமே அவுங்களே பாக்குறாங்க நம்ம சும்மா பொம்மையாட்டோ போறோ பொம்மையாட்டோ வாரோ நமக்கு தனியா ஒரு நாலெட்ஜே இருக்காது தெரிஞ்சு தெரியாதுன் வச்சுங்ளே இந்த இடத்துக் போனோ இங்க இவ்ளோ செலவாகு இந்த பாய் என்னாகு எப்டி ஆகும் எப்டி போகணு அந்த இது தெரியாது தனியா போறோ வச்சுக்கோ நெறைய விஷயம் நம்ம பாக்குறோ நெறைய கத்துக்குறோ
நம்ப ஆசப்பட்டது போய் பாக்கலா அப்டிங்கிற மாரி போலாம் போய் பாக்கலா அப்டி தாங்க ஆச்சு பாப்போங்க இந்த கொல்லிமல தா போலான் சொல்லியிருக்காங்க எ ஹஸ்பண்ட் பாப்போங்க
ஓ சேர் சேரிங்க
உம் அதுக்கு யாராவது வந்தா இல்லப்பா என்னால முடியாது ஒடம்பு டயர்டா இருக்கு நீங்கல்லா போய்ட்டு வாங்க அப்டின் ஒரே இதா போகும் போய் மூஞ்ச காட்டிட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஃபர்ஸ்ட்டே அவாய்ட் பண்ணிறலானு இருக்கேங்க
ஆமா
முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டியு சண்டபோடாம நம்ம கொஞ்சோ இதாய் விட்டு குடுத்துட்டு போய்றலாம் போங்கங்க அதுக்கு நம்ம தனியாவே இருந்துட்டு போய்டலாம் அப்டிங்கிற மாரி
ஆ
ஆனா எல்லாரு பேரும் நம்ம சொல்ல முடியாது யாரோ ஒருத்தங்க பண்றதுல தான் நம்மளும் இது பண்ணிட்டு இருக்கோம்
ஆமாங்க சேரிங்க அத விடுங்க நம்ப நீ ஃபேமிலியா எந்த எந்த ஊருக்கு போய்ருக்கீங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்கு
எ நாங்க நறையா ஊருக்கு போய்ருக்கோங்க
ஓ ஒஸ் எதாவது நல்லா ஜாலியா ஃபன்னா இருந்தது போய்ட்டு வந்தது அ வே அமௌண்டும் கம்மியா இருந்தது ஆனா ஜாலியா இருந்தது அப்டிங்கிற மாரி ஒரு இடம் இருக்குல்ல அது என்ன இடம்ன்னு சொல்லுங்க
ம் அப்டின்னா எங்களுக்கு ரெண்டு ஊருங்க ஒண்ணு கொடைக்கானல் எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கோம் அதுவும் இல்லாம எனக் கு சொல்ல போனா இப்ப அந்த ஏ அந்த ஒரு ஏரியால இப்ப என் என்னைய கொழந்தைகள போய் விட்டுட்டு நீ வந்து பஸ்ல ஏறிப்போ அப்டின்னு சொன்னாங்கன்னா நான் தாராளமே நான் யாருமே இல்லாம நா தனியா கூட நான் இங்க வந்து கொடைக்கானல் போய்க்கலாம் அங்க போய்ட்டு நான் எப்டி ஸ்டே பண்ணும் யார்ட்ட பேசணும் எங்க எங்க இருந்து எப்டி போணும் ஆட்டோ பிடிக்கணுமா இல்ல எந்த மாரி போணும் எல்லா விஷயமே எனக்கு தெரியு அது பழகி போச்சு எனக்கு அங்க போய்ட்டு போய்ட்டு என்மோ தெரிஞ்ச ஊரு நம்ம சொந்தக்கார ஊருக்கு போன இருக்கும் அந்த மாரி ஆய்டுச்சு என்ன போர் எல்லா அடிக்கல ஆனா அங்க நறையா இது இருக்குங்க இன்னுமே நாங்க பாக்காத விஷயோ நறையா இருக்கு